ம் குடுவி்னிங் பிரதர் டீ குடிச்சிட்டீங்களா
இன்னமேல்தா மேடம் நல்லா இருக்கீங்களா மேடம்
ம் நல்லாருக்கே பிரதர் நீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கறே மேடம் மேடம் இப்போ நம்ம ஊரு பாத்தீங்கன்னா மேடம் ஆ ரொம்ப கிராம கிராமமான ஊர் நாங்க எங் ஊர் பாத்தியனா சுத்தி பாத்தீன்னா உங்களுக்கு மலைகள்தா மேடம் அதிகமாக இருக்குது எங்க ஊருல ஆ எப்பிடின்னா புராமே ஆமாம் மேடம் கருவாள மரோ க்குன் சொல்லுவாங்கல்ல கருவேல மரம் ஆ காமராஜ் ஆ மேடம் காமராஜர் காலத்தில வந்து கருவேல மரோ ப்ளஸ் சீம கருவேல மரோம்னு சொல்லுவாங்க ரெண்டு மரமுமே இருக்கு மேடம் இந்த காமராஜர் பீரியட்ல வந்து பாத்தீன்னா உங்களுக் கு எலிகாப்டர்ல வந்து வெத தூவுனதா சொ ல்லி அது பொய்யான தகவலா உண்மையான்னு தெர்ல எனக்கு தெரியல எங்க தாத்தா பாட்டி சொல்லி நா கேள்விப்பட்டிருக்கிறே நானே அந்த மா விவசாய ஆமா மேடம் விவசாயத்த பூராமே ஆக்கிரமிச்சிருக்குது அத யாரு அதிகமா பொருட்படுத்தி வெட்டிக்கிறது இல்ல முந்தி போய் வெட்னம்னா நமக்கு ஃபாரஸ்ட்டு ரேஞ்சுனு தனியா போட்டுருக்காங்க அவுங்க எப்பிடினா மேடம் மலைக்கி பக்கத்துலயே வீடு வச்சிருக்காங்க எதோ ஒரு சத்தோ கேட்டாலுமே நல்லாமே சத் தங் கேக்கு ஏன்னா கிராமம்ல
ஆமா அமைதியா இருக்கு ஹா
ஆ உடனே டக்குனு வந்து அருவாளோ என்ன இது யூஸ் பண்ணமோ வாங்கிட்டு போயிருவாய்ங்க
ஓ வண்டி சத்தோ இருக்காது அதனால சின்னதா இது
ஆமா மேடம் எந்த பாதிப்பு வந்து நமக்கு நம்முடைய பொருளுதா மேடம் போயிரு பிளஸ் நம்மள எதா வார்ன் பண்ணிட்டு போவாங்க அடுத் த தடவ வந்து வெட்னினா நா போலீஸ கூப்ட்டு இது பண்ணிக்குவே அப்டின் சொல்ட்டு போய்ருவாங்க மேடம் ஏன்னா நம்ம அட்ரஸ் எல்லாமே கலெக் ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஓ அவுங்க இந்த தெருவ சேந்தவங்க அந்த பக்கோ இரு க்கறவங்க அப்பிடின்னு சொல்லி தெரிஞ்சிருவாங்க மேடம் இப்போ நம்ம ஊருல பாத்தீன்னா இருக்குறதுலயே பெரிய மரமெல்லா ஒண்ணு நா அவ்வளக்கா பெருசு நா பாத்ததே இல்ல மேடம் வா நா வாழ்நாள் முழுவது பாத்ததுல போயிருக்கிற ஒரு சில எடத்துல போயிட்டு இந்த பூங்கா மாரி இதுக்கு போயி பாத்திருக்கிறே ஆ இருக்குறதிலயே வே உலகத் திலேயே இருக்கிற பெரிய மரோம் பாத்தீன்னா நமக்கு அமெரிக்காவுல உள்ள கலிஃபோர்னியா மரோ கலிஃப் கலிஃபோர்னியா பூங்கா இருக்குல்ல மேடம் தேசிய பூங்கா கேள்விப்பட்டிருக்கீகளா அங் அங்கதா மே மேடம் இருக்கறதுலயே பெரிய பூங்கா பெரிய மரம் இருக்கு மேடம் அது என்ன என்ன மரம்னு பா தின்னா நான் படிச்ச அளவுக் அந்த ரெட்வுட்ன்னு சொல்லுவாங்க மேடம் ரெட்வூட் ரெட் வுட் இருக்குறதுலேயே பெரிய மரம் மேடம் நம்ம வேல்டுலே வந்து பெரிய மரம் அங்க அங்கதான் மேடம் இருக்குது
பரவா நீங்க நறைய நியூஸ் பேப்பர் படிக்காட்னாலும் உங்களுக்கு நறைய தகவல்
அத அதான் மேடம் இப்ப நமக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கலே நம் பில்லு தான் வந்து சின்னது சின்னதுன்னு நெனைப்போம் பில்லு ஒரு ரகம் பில்லு வகையில மரத்துல வந்து சில்லு சின்ன வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கலிபோர்னியாவில இருக்கு மேடம் எங்கேன்னா ஆ ஆமா மேடம் பசிபிக் பெருங்கடல் இருக்குல்ல மேடம் அந்த பக்கம் இருக்குது மேடம் ஆ இருக்குறதுலே சின்ன மரம்
ம்
ம் ம்அந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா மேடம் நீங்க
ஆ இல்ல நான் வந்துட்டு மரம் செடி கொடி அப்டி அப்டினாலே நான் இந்த தென்னைமரம் பாத்திருக்கோம் பனைமரம் தென்னை மரம் வாழை மரம் இந்த மாதிரி சாதாரணமா நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற மரங்கள் தான் பாத்திருக்கேன் புளியா மரம் இதெல்லாம் பாத்திருக்கேன்
நாட்டு மரங்களே பார்த்தேனா உங்களுக்கு வந்து ரகம் வந்து ரெண்டு ரகமா இருக்கு மேடம் ஆரம்ப இல்லாம இருக் மரம் புளிய மரம் இருக்குன்னு வச்சுங்களேன் நெட்டை குட்டை இருக்கு மேடம் பாத்துருக்கீங்களா அதே போல வேப்பமரம் எடுத்து அதான் மேடம் வேப்பமரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பூமியா இருந்துச்சுன்னா நல்ல நீளமா வளரும் ஒரு மீடியமான பூமிய அதாவது சத்தே இல்லாத பூமியா இருந்துச்சுன்னா குட்டையா வரும் இவ்ளோ ஹைட்டுக்கு கம்மியா இருக்கும் ஆனா படர்ந்து வரும் நல்லா வரும்
ஆமா படர்ந்து நல்லா நெழல் குடுக்கும்
அதான் மேடம் இப்போ நடிகர் வடிவேலு சொல்லியிருக்காரு மேடம் அவுங்க இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷமா இருக்கிற ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்தை பார்த்து நானே பயந்திருக்குறேன் ஏன்னா அவ்வளோ படர்ந்து இருக்கு மேடம் ஆலமரம் நான் ஒரு பேப்பர்ல படிக்கிறப் இப்போ பார்த்தா அந்த ஃபோட்டோ ஓட போட்டுருந்தாங்க அவரையும் போட்டு ஃபோட்டோ ஓட போட்டிருந்தாங்க மேடம் பார்க்குறப்போ அவ்ளோ வியப்பா இருக்குது இவ்ளோ பெரிய மரத்தை எப்படி வெட்டாம எப்படி அழியாம எப்படி இருக்கு கம்பீரமா இருக் து அப்டியெல்லாம் நா வியந்து திருக்க மேடம்
நா வந்துட்டு இந்த வேப்ப மரங்கள்லே வேம்பு மாரி மரம் எல்லா இருக்கு பாத்திருக்கீங்களா வேம்பு மரம் மாரி வேப்ப வேப்பலையிலேயே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஆமா அந்த மரம் எல்லா பாத்துருக்கேன்
சேரி சேரி மேடம் சேரி மேடம்
நமக்கு பெருசா பெரிய பெரிய மரம் நீங்க சொல்ற அளவுக்கு பெரிய மரங்கள்ல்லாம் அந்த மாரி செய்தித்தாள்ல படிச்ச மாரி இல்ல நா நேர்ல பாத்தது நெறைய இருக்கு நேர்ல பாத்த மர எல்லா இருக்கு வேல்லி
இந்த ஆத்துக்கால் பாசனத்துக்கு போற வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தண்ணி ஊறதுனால ஆலமரம் விழுது அதெல்லா கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கு மேடம் பாத்
ஆமா ஆலம ரம்லா இருக் கு பாத்துருக்கேன் இப்ப பாத்தீங்களா ஆலமரம் எல்லாமே காஞ்சி போய் தா இருக் க்கு பழைய காலத்து ஆல மரம்லாம் இருக்கு இப்ப புதுசா எங்கயும் வளர்ந்து நா பாக்கல பழைய இருந்த இடத்துல இருக்க மரத்தை தா பாத்திருக்கேன்
அதான் அதான் மேடம் இப்போ என்னன்னா மேடம் இப்போ அந்த ரோட்டோரத்துலல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மரம் போக வெட்டிடுறாங்க ஒரு அனுமதியெல்லாம் அதாது அனுமதி இருக்குது கோ சென்ட்ரல் கவர்மெண்டோட அனுமதி ஓட வெட்டிடுறாங்க உள்ளூர் மக்கள் வந்து பாதிக்கிறாங்க ஏன் பயப் எப்டி பாதிக்கிறாங்க மேடம் பாத்தீங்கன்னா இப்போ ஃர்ஸ்டு வந்து உங்க பாத்தேன் அசோகர் மரத்தை நட்டாருன்னு சொன்னாங்க அசோகர் மரத்த நட்டது வந்து அந்த மாரி நட கிடையாது புளிய மரம் வேப்ப மரம்ல கிடையாது அசோகன்னு ஒரு மரம் வச்சு அது வேற இது பைன் பைனஸ் மரம் சொல்லுவாங்கல அந்த மாரி ஒரு மரத்தை வச்சு நட் வச்சிட்டு போயிட்டாங்க ஆனா அந்த மாரியும் கிடையாது அது வேற மாரி இருக்கு இல இலையே வந்து வேற மாரி இருக்கு அசோகர் இல மரம் வந்து வேற மாரி இருக்கு அதுக்குனு தனியா ரிசர்ச் பண்ணி ஒரு அண்ணே வந்து நமக்கு கைனெஸ்சா குடுத்தாரு குடுக்கறப்ப பாதின அது அசோக மரமே கிடையாது நம்ம ஃபைன் மரத்தா வந்து அசோக மரம் அசோக மரம்னு நெனச்சிட்டு இருக்கோம் மேடம் நமக்கு வந்து பாத் ஏன்னா நார்மலா நம்ம புளிய மர மாரி இருக்கு மேடம் எல வந்து சேம் அதே எலதா அதே மாரிதா இருக்கு எல ஆனா அந்த மாரி இல்ல மேடம் இப்ப பாத்தா நமக்கு ரோட் ஓரத்துல பாத்தன்னா புளிய முரோ வேப்பமரோ இந்த மாரிதா வச்சிருந்தாங்க எப்பிடியு நம்ம தாத்தா பாட்டிக்கு முன்னாடி காலத்துலந்து ஒரு அறு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி வச் சிங்ளே அது என்னாகு நமக்கு புளியம்பழ இப்ப எண்பெது வருஷ மரம்னா என்ன ஆச்சி மேடம் புளியம்பழம் வரு நெறையா வரு இப்ப அத போறோமே ரோட்டோர மக்கள் எதாவது கி நடத்தற குடும்பங்களு சேரி ரொம்ப ஏதாவது த கணவன கை பண்ணனுன் சொல்லுவாங்கள மேடம்
ம் ம்
அவங்களா எறிக்கிருக்காங்க அவுங்க வந்து அத எடுத்து பயன்படுத்திருந்தாங்க பயன்படுத்தினா கடைக்கு போறது அவுங்க யூஸ் பண்ணிக்கிறது இஸ்ட தெருவில யாருக்காவது குடுக்குறது விக்கிறது ப பகிர்ந்துக்கிறது இந்த மாரி பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப என்ன ஆயிரிச்சி மத்த இசு மத்தியயுடைய கவுர்மெண்ட் வந்து அத எ எல்லாமே எடுத்து போட்டா எதுக்காக ரோடு அகலப்படு த்தரா ரோடு போடுரோ சொல்லி எடுத் த் போட்டாங்க மேடம் ஆனா அதே கவர்மெண்டு சட்டோ வந்து இயற்கைக்கு இயற்கைக் மேடம் என்ன போட்டுருக்காங்க நீ ஒரு ரெண்டு மரத்த வெட்னீங்கன்னா ஒரு மரோ நட்டு வைக்கணு அப்பிடின்னு சொல்லி போட்டுருக்கா அத அமல்படுத்துறாங்களா அதா அத அமல்படுத்துறாங்களா என்னன்னு தெரில மேடம்
அமுல்படுத்தி இன்னிக்கு போய் நட்டாங்கனாலுமே கூட நட நடற அன்னிக்கு மட்டுதா அந்த எடத்துல அவுங்க இருப்பாங்க அதுக்கப்புறோ அங்க யா யார் தண்ணி ஊத்துவாங்க அந்த செடிய யார் பராமரிப்பாங்க
இல்ல மேம் போன பீரியட்ல மேடம் இருந்த அமைச்சர் வந்து ஒரு அவார்டே வாங்கியிருக்கார் மேடம் என்ன வாங்கிருக் பசுமை புரட்சி நாயகன்னு சொல்லி வாங்கியிருக்காரு மேடம் அது அவரு அவரு எப்பிடி அத நான அரசியல் வந்து அதிகமா டீப்பா பேச வேண்டா மேடம் ந நட்டுருக்காரு அது ஓகே மேடம் இப்ப நா பண்ணிட்டுதா இருக்கராங்க ப்ராசஸ் பண்றாங்க மேடம் எத்தன நம்ம அப்துல் ஏ ஜே அப்துல் கலாம் இருக்காரு விவேக் ஐயா இருந்தார் பண்ண பண்ணாங்க
ஆமா விவேக் சார் நெறையா பண்ணிருக்காங்க
ஆமா அதுக்கடுத்து அவருடைய சிஷ்ய பிள்ளை ஒருத்தர் பண்ணிருக்கார் முருகன் செல்முருகன் ல்லி அவுருப் பண்ணாரு இப்ப நெறையா வந்து தன்னாது தா தொண்டு ஆர்வணங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங் மேடம் பாக்கலாம் இப்ப என்ன மாரி மரம் வைக்கிறாங்னா மேடம் இப்போ புங்க மரம் தான் மேடம் வைக்கிறாங்க புங்க மரம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாசத்துக்கும் ஆறு மாசத்துக்கு நல்லா கொஞ்ச பெருசா வந்து நல்லா ப கை புடிக்கிற அளவுக்கு வந்துரும் மேடம் அதாவுது நம்மளுடைய அஞ்சு விரலு புடிக்கிற மாரி வந்துரும் நல்லா தா தடிமனா வந்துரு அது லைஃப் பாத்தினா நமளுக்கு நல்லா லைஃப் நல்லாருக்கும் மேடம் அது ஒரு நூறு வருஷம் நூத்தம்பது வருஷத்துக்கு மேல கூட வாழும் மேடம் அந்த மரம் பூங்க மரம் அது நெழல் நல்லாருக்கும் என்ன அதோடய மைனஸ் பாத்திங்கனா கம்பளி பூச்சி அதிகமா வந்துரும் மேடம் டக்குனு ஆ ஆமா மேட அது வந்து நா ஸ்கூல் படிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா கம்பளி பூச்சி வந்துரு போட்டு அந்த தீய வச்சு உட்டுருவாங்க ஏன் கம்பளி பூச்சுன்னா பட்டா பூச்சி உடைய இதுதான் கம்பளி பூச்சி அது இது பண்றது அந்த மரத் த நல்லா அண்டிக்கும் அத நம்ம ந நெனக்க ஒடம்புல்லா அரிக்கிம் ஐயோ அப்டின்டு நெருப்பு வச்சு உட்டுருவாங்க பூங்க மரம் இப்ப அதிகமா நடுறாங்க மேடம் இவ ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல இருந்து மேடம் எனக்கு தெரிஞ்சு பூங்க நடுறாங்க வேம்பு நடு றாங்க அப்றோ அவ்ளோ தான் மேடம் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஏதாவுது ஐடியா இருக்கா மேடம் வேற ஏதாவது மரங்கள் குடுக்குறாங்களா கவுர்மெண்ட்ல இருந்து
கவர்மெண்ட்ல இருந்து குடுக்கற தெரில நம்ப திருமணத்துக்கு எல்லா போனாக்கா தாம்பழத்துக்கு பதிலு மரங்கள் செடிலாம் குடுக்குறாங்க இல்லங்ளா அதுல இருந்து கொண்டு வந்து நட் டுக்கே அந்த மாரி
அதான் மேடம் இப்போ நமக்கு அந்த இது கடைகள் ஒரு சில ஜவுளி கடைக்களுக்கு போனீங்கனா குடுக்குறாங்க எப்டி குடுக்குறாங்க மேடம் நம்ம துணி எடுத் வந்தம்னா வந்து ஒரு மரம் வந்து அஞ்சு ரூபான் சொல்லி குடுக்குறாங்க மேடம் அனாட காஸ்ட் பாத்தீங்னா நா மொத்தமா வரப்போ ஒரு ஐநூறு மரம் வெட்டுவாங்க மேடம் வெட்டும் போது பாத்தீங்கனா உங்களுக்கு ஒரு மூண்று ரூபா காஸ்ட் குடுறாங்க அதுலையும் லாபம் வச்சு தா விக்கிறான் அவன் லாவ நோக்கு இல்லாம எதுவும் குடுக்குறது இல்ல மேடம்
ஆமா ஆமா எல்லா இடத்துலயுமே லாபம் இல்லாம யாரும் எதுவுமே பண்ண மாட்டாங்க இல்லங்களா
கல்யாணத்தில குடுக்குறதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாப்பிளையோட அதாது ஆ என்ன சொல்றது தரத்த உயர்த்துது அவுங்க உங்க ஃபேமிலி இப்டியா இப்டி எல்லா பண்றாங்களா அவுங்க ஓகே மேடம் இப்ப நடத்துற குடும்ப எல்லா என்ன மேடம் செய்வாங்க ஒரு கீழ் மட்டம் இருக்கும் குடும்பம் என்ன செய் சாப்பாடு போடுறதே பெருசா இருக்கு அத போயிட்டு நம்ம இது பண்ணக்க கூடாதுல்ல அடுத் து தலைமுறைக்கு கொண்டு போக கூடாதுல்ல மரம் குடு மரம் குடு ரோட்டில ஆயிரம் மரம் இருக்கு எடுத்து நீ வீட்ல நடு நடுவ நடுவும் நடு முடியாதுல்ல யாராலயும் பண்ண ஆ மேடம் யாரும் வேப்பமரம் எடுத்து நட மாட்டாங்க மேடம்
ஆமா இது இந்த மாரி இப்ப விசேஷத்துல குடுக்குறாங்களல்ல அதுவுமே வந் நல்ல ஒரு தரமான செடியா இருக்கிறது இல்ல நம் கொண்டு வந்து நடுறோம் அப்டின்னா அது ஒரு நாளுக்குள்ளாரவே வாடிடுது சில செடிகள்ல்லா வந்து அதுல இருந்து எடுத்துட்டு வந்த செடி எதுவுமே பொழைக்க வச்சு பாத் மற்ற மாரி இல்ல வீட்ல வச்சு வளர்க்கும் போதே கொஞ்ச நாள் நல்லா இருக்கு கொஞ்ச நாள் அது ஏதாது ஒரு ஆயிடுது நல்லா இருக்க மாட்டேனது
அத அதான் மேடம் மேடம் இப்போ பாத் மேடம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மரத்தோட விலை வந்து மூன்று ரூபா சொல்லி ஒரு இடத்துல குடுக்குறங்க மேடம் அதாது மான்சன் சிட்டின்னு கேள்விப்பட்டிருக்கிள்ளா மேடம்
மான்சன் சிட்டி
செரி அப்ப நீங்க ஆ மேடம் நீங்க அப்ப அப்ப செக் பண்ணி பாருங்க ஏன்ன அந்த இதுல அந்த ஊர்ல இருந்து மேடம் மேடம் ஒரு மரம் வந்து மூனு ரூவா சொல்லி குடுக்குறன் மேடம் அது எப்டி வரும் மரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேக்குக்கு ஈக்கோலா இருக்கு மேடம் அதாவது இந்த கருவழி மரம் அப்புறம் இந்த என்ன சொல்ல வந்த ம் படாக் இந்த மாரி மரங்கள்லா வந்து நல்ல உயர்தடக மரம் மரம் வந்து பாத்தீங்கன்னா மேடம் மூன்றுரூபா ரேட்டு குடுக்கற மூணுல இந்து அஞ்சி வரை குடுக்குறாங்க மேடம் ஒரு கண்டு அத நம்ம வளத்தம்னா அது இன்னாகும் மேடம் விவசாய பூமியில பாதிப்பு ஏற்படும் எப்டி பாதிப்பு பண்ணுவ மேடம் நிழல்லு வந்துச்சின்னா உங்களுக்கு விவசாயம் பாதிக்கும் வெயில் தா விவசாயத்துக்கு முக் கியம் விவசாய பூமியில வக்க முடியாது சப்போஸ் ஒனக்கு உங்களுக்கு எதா வைக்கன மாரி ஆச இருந்துச்சின்னா எப்டி வைக்கணும் மேடம் நம்ம ஃபாரஸ்ட்டு ஏரியில வக்கலாம் அது தனிப்பட்ட முறல வந்து நா வீடு கட்ட போறே இப்பதிக்கு மரத்த வச்சி உட்றலாம் அப்டிங்கிற வேணா மர வக்கலா மேடம்
ம் ம் ஏனா இப்ப மரத்தோட வேறுகளே வளந்துட்டு அதுவே வீட்டுக்கு பிரச்சனையா ஆகு தில்லைங்களா ஆனா மரம் வைக்கிறதுல கூடமே எடம் நீங்க சொல்ற மாரி ஃபாரஸ்ட்டா இருக்கணும் இல்லாட்டி போனா நம்ம வீடு கட்டறதுக்கான எடத்த ஒதுக்கி ஒரு ஓரத்துல மரத்த வைக்கணும்
அதா மேடம் இப்ப நம்மாழ்வார் ஒருச நம்மா கேள்வி பட்டுருக்கி ங்களா மேடம் அவர பத்தி ஆ மேம் அவரு சொல் மேடம் இப்ப எப்டினா அஞ்சி சின்டு எடம் வாங்க சொல்றாரு மேடம் அஞ்சி செண்டு எடத்துல மூணு செண்டுல வீடு கட்டு ரெண்டு சென்ல வாழ மரம் வையி கருவேப்பில மரம் வையி கொய்யா மர வையி அவருடைய இது கொய்யா மரம் வை மாமரம் வை அப்புறம் ஒனக்கு தேவைக் கு மல்லி மல்லி இது போடு புதினா வையி இதுபோதும் உன்னுடைய வீட்ட சுத் தியே வந்து நல்லா சுவாசம் நல்லா வரும் கத்தால வையிங்கிறாரு மேடம்
ஓ
ம் ம் இந்த மாரிதா மேடம் பண்ணனு நமக்கு குறுகிய எடம் இருக்கறதுனால சிட் டிக்குல்ல பாத்தினா மேடம் செவுரு நடந்து போறதுக்கே கூட ச சண்டைக்கு வராங்க ம் மர வைக்க முடியாது வீட்டு மாடி தோட்டோ வேனா வக்கலா மாடி தோட்டத்ல எப்டி வக்கலாம் மேடம் நமக்கு அந்த நாகதாலி சோத்துக்கத்த தால மணி பிளாண்டு இந்த மாதிரிலா வச்சேங்கனா மேடம் நமக்கு இப்போ வந்து காத்து நல்லா வரும் மேடம் பூச்சி இது வராது மேடம்
ஆமா இதுல வந்து பாத்தீங்கனா தக்காளி பச்சை மெளகா வெக்கலா மல்லி வெக்கலாம் அவ்ளதா இதெல்லா கொஞ்சோ இது சிம்பிளான செடிங்க இத வச்ச சா வெயிட் கெடயாது நமக்கு பாதிப்பு பிள்ள வை வக்க முடியு மீதியெல்லா வக்க வக்க முடியாது கொடி மாறி படற்றது வேண்ண வக்கலா இப்ப சொரக்கா
ஹலோ கண்டிப்பா கண்டிப்பா மேடம் மேடம் இப்ப நமக்கு வீடு நமக்கு வீட்ல வந்த பாத்தா எத்தன சென்ட் எட மேடம் இருக்கு
நாங்க வந்துட்டு நால்ற சென்ட்டு தா நீங்க ஃபஸ்டு சொன்னீங்களே அதேதா நால்ற சென்ட்டு தா ஆனா அது எங்கேயுமே எட விடாம இழுத்து பிடிச்சு வீட கட்டிட்டு ட்டாங்க
அத சொல்லுங்க மேடம் சரிங்க மேடம் சரி மேடம் மேம் நமக்கு முந்தி முந்தி முந்தி காலத்ல பாத்தீங்னா